ஹலோ
ஹலோ வணக்கம்
ஆ சொல்லுங்க தோழி எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கன் தோழி என்ன பண்றீங்க
ம் வீட்டு வேலல்லாம் முடிச்சுட்டு படுத்திருக்கேங்க சார்
ஓகே ஓகே ஓகே ஓகே ஜாப் பண்ணறீங்களா ஏதாவது நா இப்பதான் ம் நா இப்போ தான் வர்க்குக்கு கண்டுபிடிச்சு இருக்கேன் இருக்கேன் நான் கேப் டிரைவர்ரு இப்ப தான் காலைல எழுந்து கேப் வண்டி தொடச்சிட்டு ஒர்க்கு போனும் நீங்க என்ன பண்றீங்க வொர்க் பண்றீங்களா இல்ல ஹவுஸ் வைஃபா
இல்ல சார் நா வந்து படிச்சுட்டு இருக்கேன்
ஓ படிச்சிட்டு இருக்கீங்களா என்ன படிக்கிறீங்க
பிஎஸ்சி படிக்கிறேன் சார்
என்ன என்ன என்ன தோழி என்ன படிக்கிறீங்க
பி எஸ் சி
ஓகே ஓகே தோழி ஓகே தோழி எந்த காலேஜ்ஜு
ஸ்டெல்லா உமன்ஸ் காலேஜ்
ஓகே ஓகே தோழி ஓகே தோழி ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பண்றீங்களா இதுதான் பண்றீங்களா இல்ல வேற ஏதாவது இத தவிர்த்து வேறு ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பண்றீங்களா
இதுதான் பண்றேன்
ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே என்ன சமைப்பீங்களா
வீட்டுல வந்துட்டு சமைக்கலாம் தெரியாது பிரண்ட் எல்லாமே அம்மாதான் சமைப்பாங்க
ஓகே
எதாச்சும் கூ வெங்காயம் தாக்காளி இந்த மாறி அறியணும்னா போய் கொஞ்சம் கூட ஹெல்ப்
ஹெல்ப் பண்ணுவீங்க ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே காலேஜுக்கு போயிட்டு வர பஸ்ஸா இல்ல கேஃப்பா
பஸ் தான் ஓகே கேப்ல எல்லாம் போற பழக்கம் இல்லியா
ஆஹா அங்க காலேஜ் பஸ்ல இங்க வந்துரும் டைம்க்கு எங்க ஊருக்கு
ஓகே காலேஜ் பஸ்யே வந்துடுமா சரி சரி ஓகே ஓகே ரீசன்டா எங்கேயாவது ரிப் போயிருக்கீங்களா டரிப் போனீங்களா ஃப்ரண்ட்ஸ் கூட போயிருக்கீங்களா இல்ல ஃபேமிலி கூட போனீங்களா இந்த சம்ம ஹாலிடே எதாவ்தா
ம் இப்போ இன்டன்ஷிப் குட்த்தாங்க எங்களுக்கு
ஓகே
அப்போ வந்துட்டு ஃபிரெண்ஸ் கூட தா ஃபிரெண் போய்ட்டுவாங்க ஒரு செவன் டேஸ்
ஓகே எங்க போனீங்க
ஆத்தூரு
ஆத்தூர் என்ன என்ன இருந்தது அங்க அங்க என்ன சுத்தி பாக்க இருந்தது இன்ட்ரஸ்டிங்கா
அங்க வந்துட்டு சுத்தி பாக்கணுன் இல்ல ஃபிரெண் சர்டிஃபிகேட்டுக்காக
ஓகே இன்டன்ஷிப் போயிர்ந்தீங்ளோ
ஆ இன்டன்ஷிப்தா
ஓகே ஓகே ஓகே ஓகே எங்ளுக்கு நாங்களாலா அந்த மாரி இல்ல கால்ல ஃபஸ்ட்டு நாங்க படிக்கும்போது எங்களுக்கு நான் ஹையர் செகெண்ட்ரிதா படிச்சோ எங்ளுக்கு இந்த டூரு அந்த மாரி ஆப்ஷன்லா கெடைக்குல
ம் ம் ம்
நாங்க இந்த சம்ம ஹால்டேஸ்ல ரெசார்ட் போனோ எங்க ஃபேம்லியா
ம் ம் ம்
ஹலோ கேக்குதா தோழி நாங்க நாங்க எங்க சம்மஹாலிடேஸ்ல ரெசார்ட்டு போனோ
ஆ ஓகே ஃபிரெண்
கால்ல இங்க இருந்து கெளம்பி வேன் வேன் புக் பண்ணி போனோ ஒரு ஒரு இருவது வய்து இருவத்தஞ்சு பேர் போனோ அந்த மாரி எதோ ஃபேம்லியோட போ போ போகுலையா இந்த சம்மர்ல
இல்ல ஃபிரெண் அந்த செவன் டேஸ் மட்டு ஆத்தூர் போனே அதுக்கப்புறோ இப்பதா ஒரு டூ டேஸா வீட்ல இருக்கே ஃப்ரெண்
ஓகே காலேஜ் ஓப்பன் ஆவலயா இன்னு
ஆ அட்மிஷன் போய்ட்ருக்கு ஃப்ரெண் ஆ பதினாறு பதினேழு டீம் ஹெட்ஸ் மட்டு வர சொல்லிர் க்காங்க என்னன் போய் பாத்தாதா ஃபிரெண் தெரியு
ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே வேற இத விட பாட் டைம் ஜாப் எதாது ட்ரை பண்ட்டிருக்கீங்ளா
ஆ வேற ட்ரை பண்ண ஃப்ரெண் ஆனா அது வந்துட்டு எப்டினா இப்போ நா மூணு பேர சேத்துட்டா நா ஏன் நா மூணு பேத்த சேத்து உட்டோங்குளானா ரெஃபர் பண்ணி அவுங்க மூணு பேத்த சேத்துவுண் ஆள் சேத்து உட்றது
மேன் பவர் மாரி பண்ணிருக்கீங்க
ஆ ஆனா அது வந்து எனக்கு செட்டாகுலன் சொல்லிட்டுதா அதுக்கப்புறோ இந்த ஜாப்
ஓகே இந்த ஜாப் பண்ணிட்டிருக்கீங்க நா அப்டி இல்லங்க கால்ல வண்டில உக்காந்துனா நைட்டு வரைக்கு இந்த ராபிடோ ஓலா ஊப்பர் ஃபுல்லா ஓட்
நாங்க
ஆனா அதுலியு இன்கம் வந்து எங்களுக்கு கொஞ்சோ கம்மியாதா கெடைக்குது
நடக்கு
போவ இந்த மாரி ஓட்னோனா என்னால பண்ணவே முடில கால்ல பத்து மணிக்கு வண்டி உக்காந்தோனா அதுல காட்ற அமௌண்ட்டு எங்களுக்கு கர்ட்டா இது ஆக மாட்டுது கிலோமீட்ரு இதாவ மாட்டுது அந்த மாரி உங்களுக் ஏதாவ்து நிறை குறை இருக்கா
அந்த மாரில்லா இல்ல ஃப்ரெண்ட்
ம்
நா இந்த ரெண்டு ஜாப் தா பண்ணிருக்கே நா இப்போதா ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு டு செகண்ட் இயர் போக போறே ஃப்ரெண்ட்
இப்ப தா ஃபஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் போப் போரிங்ளா
ஆமா ஃப்ரெண்ட்
அ ஸ்கூல் லைஃப்லா எப்டி போச்சி அத பத்தி ஏதா சொல்லுங்க பாப்போ
ஆ எனக்கு வந்து ஸ்கூல் லைஃப்னா ரொம்ப புடிக்கு அ ம் டென் ன்த்து எனக்கு முக்கியமா டென்த் லைப் தா ரொம்ப புடிக்கு
டென்த்து தா பப்ளிக்கு அப்போ பப்ளிக் டைம்ப்போ எப்டி எக்ஸாம்லா பண்ணிய
ஆ நல்லாதா ஃப்ரெண்ட் எழுதுனே டென்த்து டென் டென்த் வரைக்கு எங்க ஊர்லயே படிச்சோ ஃப்ரெண்ட் அப்புறமேட்டுக்கு திரும்ப டென்த் முடிச்சொனே அப்ரோ எல்லா எ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கோ எஜுகேஷன் தா ஏ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பிரியிற மாரி ஆச்சு
அ
அதுக்கப்றோ லெவன்த் டுவெல்த்ல வந்து
ஹையர் செகண்டி ஹையர் செகண்டரி லா எந்த ஸ்கூல் படிச்சிங்க
ம் கச்சுலை பழங்கியள்ஸிஸ் ஸ்கூல்
எங்க மேடம்
கச்சுலை பழங்கியள்ஸிஸ் ஸ்கூல்
ஓகே உங்க ஊர்ல
எங்க ஊர்ல எங்க ஊர்ல இருந்து வெளியூர்
அங்க இருந்து வெளியூர் போய் படிக்கணு செரி செரி செரி செரி ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல் படிக்கும்போது ம்
அது எங்க ஊர்ல வரல ஃப்ரெண்ட்
ஓகே ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல்ல பங்க் பண்ணிருக்கீங்ளா பா ஸ்கூல
இல்ல நல்லா சேட்ட பண்ணிருக்க ஃப்ரண்ட்
நல்லா சேட்ட பண்ணுவீங்ளா என்ன பண்ணுவீங்க
என்ன பண்ணுவோ மேம் இல்லாதப்போ குடுகுடுன்னு ஓடி பிடிச்சிட்டு விளாண்டுட்டு
ம் சொல்லுங்க ம்
இதுக்குனு வேற திரும்ப புடிச்சி கடிச்சுக்குவோ
ஐய்யய்யோ ஓ மிஸ் எதுவு கேக்க மாட்டாங்களா உங்கள
மேம் தா இல்ல மேம் இல்லாத அப்போதா மேம் இருந்தாங்கன்னா வந்துட்டு சிரிப்போ மேம் ஏதாது லெசன் எடுத்துட்டு இருக்கும்போது சிரிப்போ மேம் பாக்குறப்ப அப்டியே சிரிப்ப அடக் அந்த மாரி
ஓகே
தோ நாலா ஜாலியாதா ஃப்ரெண்ட் போச்சு
கே எந்த ஊரு ஸ்கூல் வந்து ஊர்ல படிச்சிங்க
அத்தைப்பாளையம் கேர்ள்ஸ் ஸ்கூல்
மேலப்பாளையம்
அத்தாய பாளையம் அத்தாய பாளையம்
ஓகே ஓகே அப்பறோ அங்க ஆக்டிவ்ஸ் பி டில்லா எப்டி போவு எதுன கேம்ஸ் இருக்கு ஸ்கூல்ல நாங்க படிக்குபோதுே எங்களுக்கு ஃபுட்பால்
ஸ்கூல்ல எல்லா கேம்ஸுமே இருக்கு பி டி மிஸ் கொஞ்சோ ஸ்ட்ரிக்ட்
ஓகே
ஆனா நா வந்துட்டு எனக்கு வந்து ரன்னிங் தா புடிக்கு நா ரன்னிங் தா போனே
நாங்க படிக்கும்போது எங்களுக்கு புட்பால் மட்டுதா மெயின் கேம் ஃபுட்பால் தா மத்ததெல்லலா வேற எதுவு கேம் வைக்க மாட்டாங்க அ டென்த் படிக்குபோது ஒரு ஸ்கூல் விட்டு ஸ்கூல் போயி ஆடுவோ ஸ்கூல் டீம்ல வந்தோ நாங்க ஸ்கூல் விட்டு ஆனா நாங்கெல்லா செம்மடி வாங்குவோ எங்க பி டி சார்கிட்டல்லா
ஆ ஓகோ
ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலு ஓட உட்ருவாங்க ரவுண்ட முப்பது ரவுண்டு ஓடுங்க ஒம்பது ரவுண்ட் ஒடுங்கன்ட் அந்த மாரிலா ஓடிருக்கீங்களா பனிஷ்மெண்ட் வாங்கிருக்கீங்களா
ஆ ஓகே ஃப்ரண்ட் அந்த மாதிரி தா ஃப்ர நா அந்த மாரி நா ஓடி இருக்கே ஃப்ரண்ட் இங்க டென்த் டென்துல
டென்துல என்ன பண்ணிட்டு என்ன என்ன என்ன பண்ணிருக்காங்க எதுக்கு அந்த ஓகே
அது வந்து மேம் வந்து யாரு அஞ்சு ரவுண்ட் சுத்துறீங்ளோ அவங்களுக்கு ஒரு பெண்ணுன்னு சொல்லிருந்தாங்க
ஓ
அப்போ அந்த மாரி நானு சுத்திருக்கே ஃப்ரண்ட்ஸெல்லா போயி உக்காந்துட்டாங்க கடைசியா நா தா சுத்துன அதே மாரி அங்க டென்த் படிக்கும்போது து ரன்னிங் வச்சாங்க அதுல செகண்ட் தா நா வந்தே
ஹண்டர் ஹண்டர் எத்தன மீட்டர்ஸ் ஹண்ரட் மீட்டர்ஸா டூ ஹண்ட்ரட் மீட்டரா
அ டென்த் படிக்கும் போதுல்லா கம்மியா ஹண்டர் ஹண்டர்டு இந்த மாரிதா ஃப்ரெண்ட் வைப்பாங்க
எங்களுக்கெல்லா டூ ஹண்டர்ட் மீட்டர் த்ரீ ஹண்டரட் மீட்டர் வச்சிட்டாங்க
ஆ
நா ஒரே வாட்டிதா வின் பண்ணியிருக்க டூ ஹண்டரட் மீட்டர்ல
ஓகே ஃப்ரண்ட்
நிக்கவே கூடாதுன்னு சொல்ட்றுவாங்க ஓடிக்கிட்டே இருக்கணு அது அவ்ளோ பெரிய கிரௌண்டா கரெக்டா அந்த கர்ட்டா அந்த வெயில் டைம்ல தா எங்களுக்கு பி டி பிரியேட்டே வரு
ம் ஹும் ம்
டைம்ல ஓட்றது ரொம்ப கஷ்டமாகருக்கு
ம் ம்
ஓடுவோ ஓடுவோ ஓடுவோ நிக்க முடியாது நின்ன அடிப்பாங்க நின்னா அடிப்பாங்க அந்த விசில்ல அந்த சாட்ட மாரி வருல்ல அத வச்சு அடிப்பாங்க நிக்கவே கூடாது ஓடிட்டே இருக்கணு அவுங்க எப்போது விசில் அடிக்குதோ அப்போ தா நிக்கணு அதுக்கு முன்னாடி நின்னோனா அடிச்சுட்டேருப்பாங்க அந்த மாரி அடி வாங்கியிருக்கீங்களா ஸ்கூல்ல
இப்போல்லா சார்ல்லா எங்க அடிக்கிறாரு இப்புல்லா அடிக்
இப் இப்போ அடிக்க மாட்டாங்க திட்டுவாங்க நா சொல்றது ஃபஸ்ட்டுல ஸ்கூல் டைமில்ல
ஸ்கூல் டைம்மில்லயுதா
எங்கலெல்லா வெச்சு வெளுத்து உட்டுவாங்க வெச்சு வெளுத்து உட்டுருவாங்க எங்கள எ நா படிச்சது வந்து ஃபுல்ல பாய் ஸ்கூல் தா அ ஃபுல்லாவே சார்தா ஏதாவது சின்னதாக மாட்னனாக் கூட புடிச்சு வெளுத்து உட்டுருவாங்க நாங்க பஸ் போம்போது ஃபுட்போட் அடிச்ட்டே போவோ அது சார் ஏதா பாத்துட்டார்னா புடிச்ச வெளுத்து உட்ருவாரு சாரு இந்தா பஸ்ல இப்டி ஃபுட்போட் அடிச்சுட்டு வருவீங்களான்ட்டு அந்த மாரி எதாது ஆ ஆமா ஃப்ரெண்ட் ஓகே தோழி உங்களோட பேசுரது ரொம்ப சந்தோஷம் ஹலோ
ஆ ஓகே ஃப்ரண்ட்
ஓகே நன்றி
நன்றி பா